பண்ணிட்ருக்கே
சும்மாதா இப்பதா வேலெல்லா முடிச்சி உக்காந்தே நீ என்ன பண்ற
நாக்கூட இப்பதா ஃப்ரீயானே தினமு என்னவ் ஏதோ ஓடிட்டே இருக்கே அதுனால செரி கால் பண்ணுவோன் தோணிச்சி அதா கால் பண்ணெ
அதா காலைல இந்து நைட்டு வரைக்கு நேரமே போயிடுதுல வேலையாவேருக்கு
இதுதா எத்தன மணிக்கு எழுந்ருப்ப எத்தன மணிக்கு எந்துப்ப நீ
நா ஒரு ஆர்ர மணிக்கு எழுந்துப்பே அலாரொ அடிக்கூனு முன்னாடியே எழுந்துருவே ஒரு சில நேரத்துல அலாரம் முன்னாடியே
அப்பிடியா நானு அலாரொ ஆஃப் பண்ணிட்டு மீண்டு தூங்கிடுவே சேரி அது வெப்பொ அலாரொ சேரி வெச்சிட்டு வெச்சிட்டு ஏன்ட்டு தூங்கிடுவே திருப்பி
அப்பிடியா அதேதா நானூ சில நேரோ அப்டிதா பண்ணுவே அலாரத்த ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுவே நானு
அப்டியே பண்ணிட்டே இந்தா நாட்கெளே அப்டியே பொயிடுது நம்ளுக்கு காலைல ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவ நீ
கால்ல என்னா பண்ணுவே கா ஃபர்ஸ்ட்டு ஃபே மூஞ்சி கழுவே மூஞ்சு கழுவிட்டு டீ குடிப்பே டீ குடிச்சிட்டு டீ இல்லனா எனக்கு டேயே ஸ்டாட் ஆவாதா அதனால டீ குடிச்சிட்டு அதுக்கப்றொ கொஞ்ச நேரொ வாக்கிங் பண்ணிட்டு அப்டி இருப்பே
அதேதா நானு காலைல டீ ரொம்ப இம்பார்ட்டன்ல நம்ப்ளுக்கு
ஆமா அதுக்கப்றொந்தா நமக்கு கொஞ்சொ போன் பாப்போ அப்றொந்தா நமக்கு வேலையே ஸ்டார்ட் பண்ண கரெக்டா இருக்குல்ல
அப்டிதா நேர் ரமே பொயிடு நம்ப்ளுக்கு என்னா பண்றது
ஆமா ரெண்டு நிம்ஷொ பாத்தா அப்டே பாதி நேரொ பொயிருக்கா மாரியேருக்கு டக்கு டக்குனு பொயிடுது
ஆமா ஆமா மார்னிங்கு பிரேக்ஃபாஸ்ட்லா சாப்டுவியா இல்ல அதெல்லா ஸ்கிப் பண்ணிடுவியா வேணா அப்டின்ட்டு ஒதிக்கிடுவியா
மோஸ்ட்டா சாப்ட ட்ரை பண்ணுவே சில நேரொ வேல அதிகமாருக்கு வீட்ல அப்ப மட்டு டயர்டா இருக்கு சேரி சாப்டாம விட்ருவே
அதுதா உண்ம நா சில நேரோ லேட் ஆச்சுனா அப்டியே செ வேணான்ட்டு நானு ஒதுக்கிடுவே என்னா பண்றது
அதுதா பாடி வந்து வீக் ஆக்கு நம நம்மள தெரியுமா உனக்கு
அப்புறோ டெய்லி எப்டில்லா இருப்பென் எப்டி போகு உனக்கு டெய்லி
டெய்லி வீட்டு வேலதா கால் பேசுவே வீட்டு வேலைலா செய்வே சில நேரொ வந்து கொஞ்சொ பிரேக் கெடைக்காதா அப்டின் கூட நெனைப்பே
நம்ம வாழ்க்க ஃபுல்லா இப்டியேதா பிஸியாய்டுதுல னா பண்றதுனே தெர்ல டெய்லி ஏதாவொரு வேல வீட்ல மாத்தி மாத்தி செய்ணு கடுப்பாருக்கு எனக்கு
ஆமாச ஆனா கொஞ் ரிலாக்ஸா ஃபீல் ஆகு அவ்ளொதா
சாங்காலாலா என்ன பண்ணுவ நீ டெய்லி
நான்னு மாடிக்கு போவே கொஞ்சொ வந்து காத்து வாங்குவே கொஞ்சொ வாக்கிங் பணீட்டு அப்டியெதாச்சி போன்ல பாத்துட்டு அப்டியே ரிலேக்ஸ் பண்ணுவே
ஆ ரொம்ப நல்லது நான் கூட பாட்டெல்லா கேட்பே நல்லா அதுதா நல்லாருக்குல நைட் டைம் பாட்லா கேக்கர்துக்கு
ஆமா ஆமா பாட்டு கேக்கும்போது மைண்ட்டு நல்லா என்னா சொல்றது அமைதியா நல்லார்க்கூல
ஆமாமா அதுவு நைட் டைம் நம்ம பாட்டு கேட்டே வச்சுக்கோ பழைய பாட்லா கேட்டே வச்சுக்கோ அந்த மெலோடி சாங்லா அதெல்லா ரொம்ப நல்லாருக்கு ஆமா சில சாங்ஸ்லா பழைய அந்த பழைய நினைவுகள் நம்ளுக் அப்டியே வருல்ல நாபகொ வந்துட்டே இருக்கு தெரியுமா
ஆமா ஒரு சில சாங்லா கேட்கும்போது அப்டி என்ன சொல்றது மை மனசு மைண்ல்லா ரொம்ப அமைதியா சந்தோஷமா இருக்கு நீ குக்கிங்லா பண்ணுவியா டெய்லீ
சில டைம் தா ஆனா சிம்ப்புளா ஏதாவது பண்வே ஏன்னா எதா பண்ணிட்டு நா அதுக்கப்றொ ஏனா டைலரூ மிஷின் வச்சிருக்கே வீட்ல அ வேல அதிகமா இருக்குமா அனால சமையல் வேலைய போய் முடிச்சிருவே முடிச்சிட்டு நா அதுலதா ஃபுல்லா எனக்கு வேல்ருக்குனு அவ்ளோ துணிவு இருக்கு எனக் கஸ்டமர் வந் துணியா குட்த்துட்ருப்பாங்க அத வேற நா ஸ்டிச் பண்ணி முடிக்கத்துக்குள்ள அவ்வளொதா
என்னலா வந்து நீ வந்து டிஷ் எல்லா செய்வ வீட்ல
நா வந்து மேகி தா கால்லனா மேகி அது ஈஸில வாங்கி நம்ம செஞ்சிட்லா சேமியா கூட ஈஸி தா வாங்கிஸ் செஞ்சிட்லால்ல நீ என்ன மாரி ஓ எல்லாரு அதேதா அததா ஈஸி ஃபுட்டா சாப்புட்றாங்க நீ என்ன மார்லா செய்வ
எல்லாரு அதா அதுதா செய்றாங்க மேகி அதுதா செய்றாங்க அது கரெட்டுதா நீ சொன்னது ஆனா என்ன சொல்து டயர்டா இருந்தா எவியா எதாது செய்ய முடியாதுல நம்ளால அனால இதெல்லா செய்றது யூஸ்ஃபுல்லா இருக்கு நா ரொம்ப வந் து உப்ம்மா அந்த மாரிலா செய்வெ நானு
ஆமா ஆமா வீட்லல்லா ஹெல்ப் பண்ணுவியா அம்மாக்கு நீ
ஆமா கொஞ்சொ வந்து கிளீன் பண்றது இந்த பாத்ரு இதலா வந்து வாஷ் பண்றது இதுக்கெல்லா கொஞ்சொ ஹெல்ப் பண்ணுவே அம்மாக்கு நானு ரொம்பவே
ஆ நா ஏ பொண்ணு ஒரு வேல கூட செய்யாது தெரியுமா நானே துணி மடிக்கணு நானேதா எல்லா வேலையு பாக்கணு அந்த வேலைக்கு ஒரு முடிவே கெடையாது எனக்கு ஆனா டெய்லி டெய்லீ துணி மட்ச்சா அது எவ்வளொ எவ்ளொ நேரொ வரு தெரியுமா
ஆமா நீ சொல்றது கரெட்டு தா டெய்லி கிளாத்ஸ்லா வந்து வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்றொ அத எடுத்து மடிக்றது நேரமே போய்டு அதுவே ஒரு அர நாளு தெனமு கிளாத்ஸ்ல்லா எவ்ளொ நேரொ வந்து வாஷ் பண்ணுவ நீனு
இப்டியே எனக்கு ஒன்னவர் ரெண்டுவர் ஆய்டு அதுவேற வேற தண்ணி கொஞ்சொ ப்ரச்சனயா இருக்கு வீட்ல மோட்ரு போட்ல அதனால தண்ணி ஃபுல்லா உள்ள வந்துட்து அத வேற தள்ளிட்ருக்கணு அடிக்கடி பைப் வேர சரியில பைப் வேற வாங்கணு அதனாலதா நைட்டு டின்னர்ல லேட்டா சாப்புடதுலா ஹெல்த்து ப்ராப்ளம்ல
ஆமா தெரியும் எனக்கு ஆனா சில நேரம் லேட் ஆயிடுதே அதுக்கு என்ன பண்றது
தூங்குற டைம்ல எப்டி
அது ரொம்ப வந்து இதுவாதான் போய்ட்டு இருக்கு பேடா தான் ஏன்னா லேட்ட தான் தூங்குறேன் வேலை அதிகமா இருக்கா அதனால எல்லாத்தையும் பண்ணிட்டு எல்லாம் ரெடி பண்ணி கரெக்டா வெச்சுட்டு தூங்குறதுக்குள்ள லேட் ஆயிடுது
லேட்டா தூங்கன்னா கூட ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காத அதெல்லாம் ரொம்ப கெடுதலு எதாவது இம்பார்ட்டனா வீடியோ பாரு நாளைக்கு என்ன செய்யலாம் அந்த மாதிரி பாத்துட்டு அந்த மாதிரி எதாவது டிஷ்ஷஸ் அந்த மாதிரி செய் அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல உனக்கு
அதான் நீ சொல்றதான் கரெக்ட ட்டு தான் ஒரு வீடியோக்கு அடுத்த வீடியோ அப்பல்லாம் வரும் அத பாக்கணும் பாக்கணும்னு தோணிட்டே இருக்கும் அது வேற நேரம் போயிடுது இல்ல நமக்கு
உண்மதான் ஆனா நம்ம மைண்டுக்கு எப்பவுமே ரெஸ்ட் வேணும் மைண்ட்ல ஆயிரத்தி எட்டு கொழப்பத்தை போய் யோசிச்சுட்டு இருந்தான் வச்சுக்கோம் ஒண்ணுமே ஆகாது நாளைக்கு எங்க வீட்டுல வேற சொந்தக்காரங்க வராங்க நாளைக்கு என்ன செய்யலாம் அவங்க வேற வராங்க என்ன செய்யலாம் அத வேற யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக் காம் சண்டே மட்டும் நல்லா இருந்தா செரி அதுவும் நல்லா இருக்க மாட்டிது அந்த டைம் பார்த்துதான் நம்ம ஃப்ரீயா இருப்போம் அந்த டைமு அவங்க வந்துடுறாங்க கடுப்பா இருக்கு எனக்கு ஒரு ரிலாக்ஸே கெடையாது தெரியுமா
ஆமா லேட்டா தூங்கலாம்னு பார்த்தா கூட என்ன சொல்றது லெ சீக்கிரம் தூங்கலான்னு பார்த்தா கூட லேட் ஆயிடுது இந்த மாதிரி சொந்தக்காரங்க அப்படில்லாம் வந்தாவே இல்ல அந்த மாதிரிதான் போயிருக்கேன் நாலு
எந்த தா அந்த டென்ஷன் தான் இல்லாம வெளிய போயிர்ணும் அப்படின்னு நெனைக்கிறேன் அந்த வெளியே போக புடிக்குமானு தெரியல இல்ல வீட்டுல இருக்கதான் புடிக்கும் உனக்கு எப்படி வெளியே போலாம் புடிக்குமா இல்ல வீட்டுலதான் இருக்க புடிக்குமா உனக்கு ரொம்ப
எனக்கு வந்து எப்படி சொல்றது மூடு பொறுத்துதான் எனக்கு சில நேரம் மூடு அவுட்டா இருந்தா வந்து வெளியே போவேன் ரொம்ப செரி கொஞ்சம் ஹாப்பியா இருந்தேன்னா வெ என்ன சொல்றது வீட்டுல இருப்பேன் ஏதாவது பாட்டு கேட்பேன்
அதேதான் அதே ஃபீலிங் தான் எ க்கு டெய்லி லைஃபே போரா ஃபீல் ஆயிடுமா உனக்கு எப்படினு எனக்கு தெரில சில நேரம் ஆகும் சில நேரம் போரிங்கான ரொம்ப போரிங்கா இருக்கும் டிவி பார்த்துட்டு இருப்பேன் ரிமோட் ஒரு நேரத்துல அப்படிதான் டிவி பார்த்துட்டு ரிமோட்ட காணும் ரிமோட் ஃபுல்லா தேடுறேன் எங்கயுமே காணோ தேடி தேடி அதுவே ஒரு கடுப்புாயிட்டேன் அப்புறம் எங்க ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் திட்டுறாரு ஒரு ரிமோட் கூட உன்னால பார்த்துக்க முடியாதா அப்படின்னு சொல்லி ஒரே கத்து என்ன பண்றது இதுதான் நம்ம வாழ்க்க போல எல்லாரு கிட்டயு திட்டு வாங்கிட்டு வீடுன்ற வீட்ல எல்லாத்தையு பார்த்துட்டு இப்படிதான் இருக்கணும் போலும்னுு நினைச்சிட்டு போயிட்டே இருப்பேன்
ஆமா இது எல்லார் வீட்லயும் சாதாரணமா நடக்கறதுதான் என்னன்னு என்ன நல்லா என்ன சொல்றது நல்ல சாப்பாடு நல்ல ஸ்லீப்பு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கால் பேசுது இதெல்லாம் இப்ப நடக்கவே மாட்டது இல்ல எல்லாமே மாறிடுச்சு
நீ வீட்டுல ஒர்க் அவுட் லாம் பண்ணுவியா
நான் ரெண்டு நாள் பண்ணியே மூணா நாள் விட்டுட்டேன் நானு செரியா பண்ண ல
அதேதான் எங்க பண்ண முடியுது டைமே இருக்க மாட்டுது நம்பளுக்கு வீட்டு வேல செய்யறதுக்கே கரெக்டா இருக்கு பசங்க வருவாங்க ஸ்கூல்ல இருந்து அவங்களுக்கு சமைக்கணும் அவங்க ஸ்நாக்ஸ் கேட்பாங்க குடுக்கணும் அத செஞ்சு செஞ்செ எனக்கு சோம்பேறி தானமா ஆயிடுச்சு தெரியுமா நீ எப்படி பசங்க உனக்கு பசங்களா இல்லல்ல
இல்ல இல்ல பசங்கள இல்ல அதுதான் வாக்கிங் போலான்னு நினைப்ப அதுக்குதான் ஆனா என்ன சொல்றது ரொம்ப சோம்பு தனமா வேற இருக்கு
சாயங்காலம் ஆனா இந்த கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கும் மழை வந்தாலும் நல்லா இருக்குமா டீ குடிக்கணும் போல எனக்கு தோனும் அது கூட பஜ்ஜி இதெல்லாம் வெச்சு சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் மைண்ட் நல்லா ரிலாக்ஸா இருக்கும் நெனைப்பேன் செய்யலாம்னு நினைப்பேன் ஆனா போயிட்டு எண்ணெய் எல்ல ஊத்தி ரெடி பண்ணுவேன் கடாயில கேஸ் எல்லாம் பத்து வெப்பேன் அதுக்கப்புறம் ஏண்டா செய்ணு சொல்லிட்டு அந்த எண்ணெய் அதுலயே ஊத்திட்டு வேணா செய்வேனா பசங்க வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருவேன் நீ எதா செய்வியா டிஃப்ரெண்டண்டா ஸ்நாக்ஸ்லாம்
வந்து செய்வேன் எனக்குன்னு செஞ்சுப்பேன் நான் எனக்கு என்ன பிடிக்குமோ அப்போ அத செய்வேன் சூடா பாதாம் பால் அந்த மாதிரி மழை டைம்லலாம் செஞ்சு குடிப்பேன் நானு டீ மட்டும் குடிச்சிட்டே இருக்க மாட்டேன் சும்மா அது குடிச்சிட்டே இருந்தா அப்புறம் தூக்கம் வராதுல அதனால
நீ கூட இந்த டீ எல்லாம் குடிக் அத இந்த கருப்பு காபி சொல்லுவாங்கள அந்த மாதிரி குடிய அதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லதான் நம்மளுக்கு ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லதான் அது டாக்டரே சொல்லியிருக்காங்க தெரியுமா டெய்லி நான் அதான் குடிப்பேன் என் பசங்களுக்கு சுண்டெ எல்லாம் வச்சு குடுப்பேன் டெய்லி ரெண்டு மு ட்ட குடுப்பேன் அப்புறம் வந்து கீர கீர கடைஞ்சு கொடுப்பேன் பொரியல் பண்ணி கொடுப்பேன் இதெல்லாம் கொடுத்தாாதான் பசங்களுக்கு நல்லது சொன்னாங்களா செரி அதுவே கொடுப்பேன் நான் அப்படியே போதும் என் வாழ்க்க அவளதான் என்ன பண்றது
ஆமா நீ பேசினதுலே மைண்ட் கொஞ்சம் லைட்டா இருக்கு எனக்கு இப்பதான் கொஞ்சம் லைட்டா ஃபீல் பண்ற பெட்டரா
செரி செரி நீ நல்லா ரெஸ்ட் எடு தூங்கு நாளைக்கு நான் பேசுறேன் ஓகேவா நாளைக்கு நீ எதுவா உனக்கு சமையல டவுட்னாலே எனக்கு கால் பண்ணு இப்பதைக்கு தூங்கு பாய்
கண்டிப்பா பாய்